ஹலோ
ஹலோ எப்டிருக்கீங்க
ஆ நல்லாருக்கே நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்க என்ன பண்றீங்க
ஆ நா சும்மா வாக் பண்றே ஏ என்ன சாப்ட்டீங்க
நானா தயிர் சாதம் தான் கரண்ட் இல்ல இன்னைக்கு வீட்ல சோ அதனால சிம் பல்லா தயிர் சாதம் செஞ்சு சாப்ட்டுட்ட நீங்க என்ன சமைச்சீங்க
இன்னைக்கு நாங்க கார குழம்பு ஆ சிக்கன் ஃப்ரை
சரி சரி நல்லா வெயி போல நல்லா சமைச்சு சாப்ட்டீங்களா ம் ஆ எனக்கு சிக்கன் கொழம்பு எப்டி செய்யணு அப்டின்ட்டு உங்ககிட்ட க த்துக்கணுனு சரி அதுதான் கால் பண்ண
அது இப்போ வந்து நீங்க எவ்ளோ எடுக்குறீங்க சிக்கன் கால் கிலோ எடுக்குறீங்ளா
நா ஒரு ஒன் கேஜி ஒரு கிலோ எடுக்கலான் இருக்கே ஒரு கிலோக்கு ஆ எப்டி அந்த கிரேவி வைக்கணு எவ்ளோ விங் காய மு எவ்ளோ தக் க்காளி என்னென்ன மசாலா யூஸ் பண்ணனு அது எல்லா நீங்க கொஞ்சொ சொன்னீங்கனா எனக்கு கொஞ்சொ ஹெல்ப்பா இருக்கு ரொம்பொ உதவியாருக்கு
நா சொல்றே
ஆ நீங்க சொல்லுங்க நா எள்திக்குறே நோட் பண்ணிக்ற
சரி நீங்க ஒரு ஒரு கிலோ சிக்கன் எடுக்றீங்களனா ஒரு ஏழு ஆறு வெங்காயொ எட்த்துக்கோங்க மீடியமா இருந்துச்சுன்னா அஞ்சு எட்த்துக்கோங்க தக்காளி ஒரு அதே மாதிரி மீடியமா அஞ்சு நாலு தக்காளி எட்த்துக்கோங்க
சரி வெங்காயம் எப்டி அஹ் ரொம்ப குட்டி குட்டியா அஹ் கட் பண்ணணுமா இல்ல ஸ்லைஸா மெல்லிசு மெல்லிசு சா லென்தா கட் பண்ணணுமா
இல்ல நீங்க ஸ்லைஸா மெல்லிசு மெல்லிசா கட் பண்ணீங்கனா அதோட அஹ் டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கு
செரி குட்டி குட்டியா கட் பண்ண வேண்டாமா
குட்டி குட்டியா கட் பண்ணீங்கனா அது ரொம்ப அஹ் கம்மி இதால் இதுலாயிரு உங்கள்க்கு நறிய க்ரேவ் வியா இருக்காது அதனால நீங்க அந்த மாரி கொஞ்ச மெலிசு மெலிசா ஸ்லைட் ஸ்லைடா அந்த மாரி நறுக்கிக்கோங்க
ஆஹ் கட் பண்ணிக்கிட்டு
அப்றோ நீங்க ஒரு முக்கா ஒரு தா நால்நூறு க்ராம் முன்னூறு க்ராம் அந்த மாரி எண்ணெ எட்த்துக்கோங்க
உம் எண்ணெ எடுத்துட்டு எண்ணெ நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு அப்
ஆமா அதுல ஹீட் பண்ணிக்கிட்டு லவங்க ரெண்டு போட்டுக்கோங்க
செரி ஓகே
அதுக்கப்பறமா சூடாயிட்ட அப்பறமா வெங்காயத்த போட்ருங்க
செரி வெங்காயம் போட்டுட்டு
கொஞ்ச வ் நல்லா வதிக்குக்கோங்க அதுக்கப்றமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அஹ் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அஹ் வெச்சுக்கோங்க நீங்க
செரி ஓகே அதுவு சேத்துக்குறே ஓகே
தக்காளியு அதே மாதிரி மெலிசு மெலிசா கட் பண்ணிக்கோங்க
உம் எவ்ளோ தக்காளி எட்த்துக்குணு
ஆஹ் நாலு எட்த்துக்கோங்க அஞ்சு மீடியமா இருந்துச்சுனா நாலு எட்த்துக்கோங்க
செரி
அதுவே போதுமானது இருக்கு பெருசா இருந்துச்சுனா உங்கள்க்கு மூணும் போது
செரி ஓகே
அது நல்லா வெதக்கிட்டு அதுலே சிக்கன் அஹ் நீங்க சேத்துக் கோங்க
சேரி சிக்கன் சேத்துக் கிட்டு அதுக்கப்றமா அஹ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா போட்டுட்டு நல்லா அது அந்த செரி வதக்கிட் ட்டு அதுக்கப்றமா நம்ம நம்மளோட மஞ்சத்தூளெல்லா போட்டு நம்ம வதக்கிக்கலா
ஆமா ஒரு கால் ஸ்பூன் போடுங்க மஞ்சத்தூள்ளு
செரி
ரெண்டு ஸ்பூன்னு பெரிய ஸ்பூனா இருந்துச்சுனா ஒரு ஸ்பூன் போட்டு இன்னொரு ஸ்பூன்ல பாதியா போடுங்க
சேரி ஓகே போட்டுட்டு
க்கோங்க
செரி ஓகே பச்ச ஸ்மெல் போற பச்ச ஸ்மெல் போற வரைக்கு வதக் க்கலால
ஆமா ஆமா ஆமா அது போட்டு நல்லா வதக் கிட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சேத்துக்கோங்க எல்லா மசாலத்தயு நல்லா சேத்துக்கோங்க
இப்போ அதுல என்னெ என்னெ மசாலா சேத்துக்கலா கரம் மசாலா சிக்கன் கிரேவி மசாலா அதெல்லா சேத்துக்கலாமா
ஆஹ் சிக்கன் கிரேவி மசாலா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட ஒரு ஸ்பூன் அதியு சேத்துக்கோங்க சேத்துக்கிட்டு நல்லா வெதக்கிக்கிட்டு கொஞ்சோ ஒரு முக்கா ஸ்பூன் வந்து உப்பு போடுங்க
ஆஹ் செரி அதுக்கு கிரேவிக்கு ஏத்த மார் ரி எவ்ளோ கொழம்புக்கு எவ்ளோ உப் பு தேவையோ டேஸ் ட்டுக்கு ஏத்தா மாதுரி நா ஆட் பண்ணிக்கலா
ஆமா நீங்க அது தகுந்த மாதுரி உங்களுக் எவ்ளோ டேஸ்ட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதுரி நீங்க போட்டுக்கலா போட்டு நல்லா சேத்துட்டு கொஞ்ஜோ நேரோ சிம்ல வச் ச்சிருங்க
செரி ஓகே தண்ணி ஊத்தக்கூடாதா அந்த கிரேவி கொஞ்ஜோ ஆஹ் லூசா இருக்குறதுக்கு கொஞ்ஜோ கிரேவியா இருக்றதுக்கு எவ்ளோ தண்ணி ஆட் பண்னு
ஒரு ஒரு சின்னெ க்ளாஸ் மா ஒரு க்ளாஸ் இருக்குல்ல தண்ணி குடிக்றோ இல்லையா
செரி
அந்த க்ளாஸ்லயே ஃபுல்லா ஊத்திக்கோங்க சேத்துக்கோங்க நீங்க அதுல அப்றமா உங்ளுக்கு நல்ல கிரேவியா தேவையா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தேங்கா பத்தைய அரச்சு அதையு சேத்துக்கோங்க
இப்போ தேங்கா அரிச்சு நா ஊத்தும் போது அது குருமா மாதிரி ஆயிராதா
இல்ல உங்களுக்கு அதிகமா கிரேவியா தேவையா இருந்துச்சுன்னா நீங்க அது ஊத்னீங்கனா அதிகமால்லா கிரேவியா ஆகாது
சரி ஓகே
நீங்க ரொம்ப அதிகமா சேத்தீங்கன்னா அப்போதா அது கொஞ்சோ டேஸ்ட் டிஃப்ரண்ட் ஆயிரு
சரி வதக் கிட்டு அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் ந நல்லா வ வ இது ஆயிட்டு குக் ஆய்ட்டு அப்புறமா அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிட்லால்ல
அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு நீங்க சால்ட் எல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக் டா இருக்கா உங்களுக்கு உப்பு காரோ எல்லா செக் பண்ணிட்டு அது தண்ணி ஊத்தி தேங்காயும் தேங்கா பாலு ஊத்திட்டு கொஞ்ச நல்லா கொதிக்க வைங்க
சரி
நல்லா கொதிச்சப்பறமா இல்ல சிக்கன்க்கு வந் து ஒரு பத்து நிமிஷமே போதும் பத்து நிமிஷம் இல்லனா பதினஞ் அஞ்சு நிமிஷம் அதுவே தேவையான அளவு அதுக்கு மேல வச்சீங்கன்னா சிக்கன் கொஞ்சோ வந்து க அ கொஞ்சோ கெட்டியான மாதிரி ஆயிருவான் சிக்கன்
ம் சரி
அதனால நீங்க அதுக் கொஞ்சோ பத்து நிமிஷோ பதினஞ்சு நிமிஷோ வச்சிங்னாலே அதுவே கரெட்டாருக்கும் உங்களுக்கு ஆனா பச்ச வாசன வராம இருக்கான்னு கொஞ்சோ பாத்துக்கோங்க
சரி ஓகே நா இது செஞ்சுட்டு உங்களுக்கு சொல்றே இதுதா எனக்கு கொ கொஞ்சோ ரொம்ப நாளா நீங்க வக்கிற அந்த கிரேவி எனக்கு ரொம்ப நாளா சமச்சு சாப்புட்ணு எங்க வீட்லய எல்லாருக்கும் சமைச்சு குடுக் க்கணும் அப்டின்ட்டு நா ரொம்ப நாளா எதிர்பாத்துட்டே இருந்தே இன்னக்கிதா கரக்டா இருந்துச்சு உங்ககிட்ட அதா கேட்டே எப்டி செய்யணு அப்டின்னு இந்த கிரேவி நம்ம ரொட்டிக்கு கூட வச்சு சாப் டுக்ளா இல்லியா
ஆஹ் கண்டிப்பா வச்சு சாப்புலா நல்லாவே இரு க்கு உங்களுக்கு ரொட்டிக்கு கூட சாதத்துக்கும் நல்லாருக்கு ரொட்டிக்கு கூட ரொம்ம நல்லாவா இருக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப புடிக்கு
ஆஹ் செரி நான் சமச்சு நல்லா சாப்ட்டுட்டு நா உங்கள் கிட்ட சொல்றே செரியா சேரி நான் சாப்ட்டுட்டு உங்ககிட் ட்டா சொல்ற எப்டி இருக்கு எப்டி செஞ்சிருக்கன்னு முடிஞ்சா ஒரு நாள் உங்களுக்கு எடுத்துட்டு வர்ர நா சமைக்கும்போ து
ஓகே சரி சரி ஆனா நா ஒரு விஷ்யத்த சொல்றதுக்கே ஆஹ் ரொட்டியு ரொம்ப புடிக்கு எனக்கு
செரியா ஒரு நாளு நா கொழம்பு வெக்கும்போது கண்டிப்பா உங்கள்க்கு ரொட்டி சுட்டு எடுத்துட்டு வரே கிரேவியோட நீங்களு சாப்ட்டுட்டு நா எப்புடி செஞ்சிருக்கனு சொல்லுங்க நீங்க எந்த கடைல சிக்கன் வாங்குவீங்க
எங்க வீட்டு பக்கத்திலயே கட இருக்கு
சேரி
அங்கதா
உம் நல்லா ஃபிரஷ்ஷா வெக்க நல்லா ஃபிரஷ்ஷா குடுக்கறாங்ளா அங்க
கு நீங்க வேணுனா கூட காலைல வந்து நல்லா ஃபிரெஷ்ஷா நீங்க பாத்து எது வேணுனு நீங்களே சொல்லி கட் பண்ணி கொண்டு போகுலா
சேரி போன்லெஸ்ஸா கூட தருவாங்கில்லியா
உங்கள்க்கு எப்புடி வேணுமோ அப்படி கேட்டா அதே மாதிரிதா தருவாங்க
சேரி ஓகே உங் இப்போ நம்ம கிரேவி வெக்கறதுக் கு நம்மோ ப போன்லெஸ் சிக் கன் எடுக்குணுமா இல்ல அது போன் வெச்சு எடுக்கணுமா இல்ல போன்லெஸ் இல்லாத வேணுமா எப்டி எது எடுத்துக்குன்னா நல்லா இருக்கு
நீங்க ரெண்டத்தியு சேத்துக்கிட்ன்னா ரொம்ப நல்லாருக்கு ஏ சொல்றேனா அஹ் எலும்போட கறி வந்து ரொம்ப நல்லது
சேரி
அது அதோட டேஸ்டே கொஞ்சோ தள்ளியே இருக்கு
உம் இப்போ நம்ம போன்லெஸ் சிக் கன் எடுக்கும்போது அதுக்கு எவ்ளோ நிமி நிமிஷோ சமைக்கணு ப்ப போன் சிக்கன் எடு க்கும்போது வித் போன் எடுக்கும்போ து அதுக்கு எவ்ளோ நிமிஷோ சமைச்சா கரெக்டா இருக்கு கிரேவிக்கு
நீங்க வந்து சிக்கனுக்கே பத்து நிமிஷோ பதினஞ்சு நிமிஷம்தா எலும்பு இருந்தாலு எலும்பு இருந்தாலு இல்லைனாலு பத்து நிமிஷோ பதினஞ்சு நிமிஷம்தா
சரி நா சமைச்சிட்டு ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு வர்ர ரொட்டியோ சிக்கன் கிரேவியோ சமைச்சிட்டு ஒரு நாள் எடுத்துட்டு வர்ர நீங்களோ சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க
கண்டிப்பா நீங்களு வாங்க நானு செஞ்சு தரே உங்களுக்கு
செரி ச
உங்களுக்கு என்ன புடிக்கு ரோட்டியா சாதமா
ஆஹ் எனக்கு சாதம்தா
சாதமா நல்லது
உம் செரி ஓகே நன்றி
ஹலோ